சொல்லுடி ஆ என்ன பண்ணிட் இருக்க
ஆ வெளியில வந்திருக்கேன்டி
வெளில வந்ருக்கியா சரி சரி உம் ஏ அம்மா எப்டிடி இருக்காங்க அம்மா அப்பா ஆ ஆ
ம் நல்லா இருக்காங்க மோடம் இல்ல ஆஹ மொபைல் டேட்டா கனெக்ஷன்ல தா பண்ணிருக்கே பா இப்ப திக்கி திக்கி கேக்குதானு பாத்துட்டு சொல்லு ஓ ஒழுங்கா கேக்கலனா இது பண்ணிக்லா
சேரி டி சேரி இப்ப இப்ப வரைக்கு நல்லாதாருக்கு ஒண்ணு ப்ராப்ளம் என்னாச்சு மோடம் என்னா ச்சுஓ வெளில வந்திருக்கில ஓ ஓகே ஓகே டி ஆ
அதனாலதா
சேரி டி சேரி சேரி
பேசாம வெளில ஒரு ரவுண்டு அப்டியே பிள்ளைல கூட்டிட்டு ரவுண்டு் போயிட்டு அப்டியே எங்கம்மா வீட்ல எறக்கி உட்டு போயிட்டாப்ல
சேரி சேரி ம்
ஏ மொடவாட்டுக்கால்னா என்னன் தெரியுமாடி
அ தெரியும் டி நாங்க சூப்பெல்லா வச்சு குடிச்சிருக்கோ அது வந்துட்டு அந்த ஒரு இது மாரி இருக்குடி அது என்ன அந்த கெழங்கு மாரி இருக்கு
செரி அத என்ன பண்ணணு
அத வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம நார்மலா சூப்பு வப்போல
ஏ அது ஓகே சூப் ஓகே பெனிஃபிட்ஸ் சொல்லு பெனிஃபிட்ஸ்
ஸ்சா பெனிஃபிட்ஸ் வந்து மூட்டுக்கெல்லா மூட்டு இந்த ஜாயிண்ட் பெயின் இதுக்கெல்லா நல்லது ரொம்ப நல்லது அது
இல்ல எனக்கு முதுகு வலிக்கதுக்கு கரெக்
கேக்கு கேக்கு கேக்கு அ நா அத மறந்தே போயிட்டேன்டி
சேரி சேரி ஆக்சுவலா நா வீட்லல்லா வைக்கல ஆனா வெளிய வெளியில போயிருந்தோல அங்க இருந்தது அத ஒண்ணு வாங்கி குடிச்சே அதா என்னனு கேப்போமன்ட்டு பண்ணே
ஓ சேரி சேரி நல்லாருக்கு சூப்ப சூப்பராருக்கு அதே மரி இந்த அருகம்புல்லு ஜூசு இந்த வாழத்தண்டு ஜூசு அதெல்லா குடி டி அதெல்லா இன்னு நல்லா இருக்குடி
தண்டு நல்லதா வாழத்தண்டு இருந்துச்சுடி அ அவுங்க மூணு இருந்தது மொடவாட்டுக்காலு வாழு வாழத்தண்டு
அ அ
ஆ அப்பற வந்து ம் அது என்னது காளான்
காலான்லா வேண்டா ஆ வாழதண்டும் கூடி இதுவு நல்லா இருக்கு மொடவாட்டுக்காலு ஆமா ரொம்ப நல்லது உம் இந்த இதுவ் நம் அங்கல்லா நம்ம ஊர்ல அந்த அங்கெல்லா வந்துட்டு க கவுனி அரிசிலா நல்லா சீப்பா கெடைக்கு இல்லடி அதெல்லா வாங்கி டெய்லி காலைல இட்லி தோச
அது ஒரு மாறி ஜவ்வு மாறி இருக்காது
அப்டிதா இருக்கு ஆனா நல்லா இருக்கு நீ சூடா குடிச்சுரு சும்மா சின்ன வெங்காயோ பச்ச மொளகா தக்காளி மெளகு மெளகு குடுக்க வேணா சீரகோ இப்டி போடு இப்டி போடு ஃபஸ்ட்டு நல்லா குருன மாரி அரச்சுட்டு செரியா அத வந்துட்டு குக்கர்ல போட்டு போடு அ என்ன சின்ன வெங்காயோ பச்ச மொளகா தக்காளி ஜீரகோ போட்டு குக்கர்ல நல்லா விசில் விட்ரு ஒரு அரமணி நேரத்துக்கு ஊற வச்சு நல்லா விசில் விட்டுரு விட்டினா ஆமா ஊற வச் சுரு அது வந்துட்டு வேகுறதுக்கு லேட் ஆகுல்ல
குருணையா அரைக்கிறதுக்கு முன்னாடியா அரைச்சதுக்கு அப்பறமா
அரைச்சதுக்கு அப் ப்பறமே ஊர வைய்க
சேரி
குருணையா அரைச்சுட்டு ஊற வச்சுட்டு அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாரி பண்ணு இப்டி சின்ன வெங்காயோ பச்ச மொளகா
ஏ குருணையா அரச்சதுக்கு அப்பறோ அலசுனா அது பாதி மாவு போயிராதாட்
ஒன் ரொம்ப குருணையா அரைக்காதடி ஒண்ணு ரெண்டா அர டி
அப்டிருந்தாலு அந்த ஒட பட்
ஒன்னு அதெல்லா ஒன்னு ஒன்னு ஆகாது இல்லன்னா பிட்ல்ரு போட்டு வ வடிகட்டிரு வடிக்கட்டி அலசு அந்த மாரி ஆ ரொம்ப ரொம்ப நல்லது அது இது நீ நின் சாப்ட்டீனா ஒனக்கு எல்லா பெனிபிட்டு அதுல இருக்கு போட் ட்டு நல்லா குக்கர்லன்னா நல்லா விசில் விடணு கவி நல்லா விசில் விடணு அ விட் ட்ட எடுத்து நல்லா சூட்டோட நல்லா இது பண்ணி மசிச்சு சாப்ட்ரு குடி அப்டியே கஞ்சி மாரி வச்சு குடிங்க இல்ல அது அப்டியே தட் ட்ல போட்டு எடுத்து சாப்புர்ற மாரி இருந்தாலு சாப்புடு சூட்டோட சாப்ட்டு நல்லா இருக்கு
எ எத்தன விசில் வக்க
ஒரு ஒம்போது விசில் பத்து விசல் வையி
அய்யோ அவ்ளோ விசுல் வக்கனு மாடி
ஆமா ஆமா ஓ குக்கர் எப்டி ஆ ஓ குக்கர் எப்டி சீக்கிரோ வெந்துருமா எப்டி
அதெல்லா எனக்கு தெரியதே அதாவது விசில் வந்து லேட்டா வருதா சீக் கிறோ வருதான்னு பாத்து தா நா எறக்குவே பெரிய குக்கர்ல லேட் டா வருண்டி சின்ன குக்கர்ல அடுத்தடுத்து ஒட் ஒடனே ஒடனே வரு அதுனால அதெல்லா கூட கொஞ்சோ கூட விசில் வப்பே நீ எது மாரி விஸ் சில் வைக்கணுன்னு சா மெனு எதாவது ஒன்னு சொல்லு அத் அது மாரி நா அச்ச
சின்ன குக்கர்ல வப்பீல ஒடனே ஒடனே வந்துச்சுன்னா ஒரு பத்து விசில் விடு
ஆ அப்பனா பெரிய குக்கர்ல மூணு விசில் வச்
மூணு விசில் ஆ மூணு விசல் வச்சா போது நல்லா இருக்கு சா தண்ணியு ஒன்னுக்கு வந்துட்டு நாலு தண்ணி ஊத்து
நாலு தண்ணி ஊத்தவா சேரி
அது தண்ணியா இருந்தா அது இருக்க இருக்க கெட்டியாவு ஆகு
அதா அது ஒரு மாரி ஜவ்வாட்டம்ல இருக்கு
ஆ பரவால்ல அது நல்லாதா இருக்கு குடி வேற வழி இல்ல
அதா அது என்னமோ சொல்லுவாங்கல ஆ வாய் ருசி நீ வந்து ஆ பாக்காம வாய் ருசிய பாக்காம ஒ டம்பு ஆரோக்கியத்த பாத்து ஃபுட்டு் தேட ஆரமிச்சா வயசாய்டுச்சுன் அற்த்தமா
அதா அதா அதா வயசாய்டுச்சே நமக்கு அதுதா தெரிஞ்ச விசயமாச்சே
அது என்னமோ உண்மதா ம் சேரி சேரி சேரி கவுனி அரிசி மொடவாட்டு காலு
ஆமா ம்
இந்த பெரண்டையு எப்டி செய்றதுன்னு அவ சொல்லி குடுத்தா
ஆ பெரண்ட ஆனா அது தோல் உரிக்குமோது கைய அரிக்குண்டி
கையரிக்கிறது மட்டு இல்ல அது வந்து இது பண்ணாலு ஒழுங்கா செய்யலேன் வச்சுக்கோவே
இல்ல அது இல்ல இல்ல அது நம்ம நல்லா கழுவிட்டோனா சரியாய்ரு நானு நாலஞ்சு டைம் பண்ணிருக்கே
அப்புடியா
ஆ நல்லா கழுவிட்டீனா சரியாய்ரு அது
சேரி சேரி
ஆமா அதுவு அதுவு ரொம்ப நல்லது பெரண்ட
ம் பெரண்டதா சாப்ட சொல்லிருக்காங்க பெரண்ட ஆ கேப்ப அ மொடக்கத்தா கேப்ப இன்னு சாப்புல ஆனா பெரண்ட சாப்ட்டுட்டே
ம்
ஆ நண்டு சாப்ட்டுட்டே ஆ மொடக்கத்தானு சாப்ட்டுட்டே
ம் மொடக்கத்தான்னா என்னது அந்த கீரையா மொடக்கத்தான் கீரையா ஆ சேரி சேரி
அதுவு சாப்ட்டாச்சு ஆனா இன்னு இது சா இது பண்ல கேப்ப இன்னு சேக்கல
ஆ சேரி சேர் கேப்ப சேத்தாதா அப்றோ அந்த டேப்லெட் போட்றமாரி ஆய்ருமே அ அ அந்த ப்ராப்ளம் எப்டி இரு க்கு ஒனக்கு
அது பரவால்ல அது ஒன்னு பிரச்சன இல்லடி அது தண்ணி எல்லா நல்லா குடி ச்சா நார்ம்லாதா இருக்கு அது ஒன்னு பிரச்சன இல்ல அது இப்போ உக்கார்ற துலேல சிஸ்டம்ல அவ்ளோவா ஆ அதா ஏனா உக்காந் தே இருந்தேனா எனக்கு இதுவா இருக்கு உக்காராதனால
ம் சேரி சேரி ம் இந்த களிலா செஞ்சு சாப்புடு
என்ன களி டி ஏ யாராது செஞ்சு குடுத்தா நாளா நல்லா சாப்புடுவேண்டி
ம் வாடி பேசாம நா செஞ்சு குடுக்குறேன்டி நாங்கல்லா உளுந்தங்களி உளுந்த மாவு கருப்பு உளுந்து இருக்குல்ல அது எங்க அண்ணி எங் எங்க அண்ணி ஊர்ல அவுங்க மாமியார் வீட்ல அவுங்க வெளைக்கிறாங்க இது வெச்சு நெலோ வெச்சு அவுங்க குடுத்து உட்ருவாங்க அத நாங்க அரைச்சு வெச்சுக்வோ அடிக்கடி
அரைச்சு வெக்கிற செரி உங்க புள்ளைங்க மொத சாப்டுதுகளா
குடுங்க சின்னதுதா சாப்டாது பெருசு சாப்ட்று
சின்னதுக்கு குடு அதுக்குன் தா தேவ
ஆ அதுதா சாப்ட மாட்டேங்கிது இது சாப்புடு நல்லது ஏய் அது உனக்கு ஆஃக்சுவலா நல்லது அது உளுந்தங்களி
உளுந்தங்களியா
உப்பு உளுந்துக்களி ஆமா
ஆனா அது சுண்ட சுண்ட இது பண்ணுவாங் களேடி அது எனக்கு செய்யவு தெரியாது சும்மா வேக வெச்சு கஞ்சியா கூல் மாரியே குடிச்சிறவா
அப்பிடியு நீ குடிக்கலா அதுலயு இனிப்பு போட்டு குடிக்கலா களி மாதிரி செஞ்சி சாப்படீன்னா ஈஸியா செஞ்க்கலா அது என்னடி தண்ணி ஊத்தி அதுல அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்ட போற அவ்ளோதா வேகுற வரைக்கு இது ஈஸி தா ஆக்சுவலா அவங்கள வீட்
சேரி நா ஃபஸ்ட்டு நா ஃபஸ்ட்டு இந்த கவுனி அரிசிய மொதல்ல செஞ்சு சாப்ட்டுட்டு அப்பறமா நா அடுத்த டிஸ்ச கேக்குறே அப்புற நா மறந்துடுவே சேரி இது வந்து காலையில தா சாப்படணுமா
ஆமா கான அது ஹெவி கொஞ்சோ ஆமா
கால்ல சாப்ட்டா ஓகே ஆ கேக்குது
ம் அது ஹெவிடி அதனால காலையில சாப்பிட்டின்னா உனக்கு மத்தியானமே வயிறு டொம்முனுதா இருக்கு
ஓ சேரி
ஆமா
சேரி அப்ப காலையில செய்யப்பாக்கற நா சொல்றது மட்டு கரெக்டா பாறே ஆ கவுனி அரிசி வெங்காயோ தக்காளி
சின்ன வெங்காயோ
சின்ன வெங்காயோ தாண்டி வாங்குறோ
ம் சேரி ம்
ஆ வெங்காயோ அ தக்காளி அ சீரகோ உப்பு அவ்ளோவுதானே மஞ்சத்தூள் போடணுமா
மா மஞ்சத்தூள் எல்லாத்துக்கு போட்டுக்கோ
செரி மெளகு
மெளகு தூள் வேணா வேணும்னா போட்டுக்கோ சாப்பிட்டு பாத்துட்டு கடைசியா இறக்கிட்டு இல்லன்னா அப்படியே சாப்ட்டுக்கலா ஒறப்பு வேணுன்னா போட்டுக்கலா நீனு
சேரி சேரி ஓகே
ம் ம்
சேரி நா இத ஃபஸ்ட் செய்யறே ஃபஸ்ட் இத செஞ்சுட்டு நா ஒரு ஒரு நாளு சேவ் பண்ணிட்டு அடுத்த நல்ல மெனுவா யோசிச்சு வெய்யி நா நல்ல மெனுவா கேட்டுக்கிறே அடுத்த சத்தான ஹெல் த்தி மெனுவா யோ
ஹெல்த்தி மெனுவா சொல்ற அதா உளுந்தங்களி அடுத்து அத செஞ்சு சாப்பிடு ஏ இல்லன்னா நீ உருண்ட் ஆ நா சொல்றே அடுத்த டைம் பேசும்போது சொல்றே அத
சேரி சேரி அத பாத்துக்கலா ஃபஸ்ட் நா இது சாப்ட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றே என்னத்த எப்படி இருக்கு இந்த காது குத்துலல்லா குடுப்பாங்கல்ல அந்த அரிசி ரிசிதானே ஆமா அது ரொம்ப இனிப்பா குடுப்பாங்க அத வந்து இதுவா சாப்பிடணு செரி ஓகே நா பண்ணிட்டு சொல்றே
பண்ணிட்டு சொல்லு ம் செரி வைக்கட்டா இப்ப ஆ ஓகே பாய் பாய் ம்ம்